ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ
நீங்க என்ன பண்றீங்க
ம் நா படிக்கலான்னு இருக்க நா வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்க
நா அத படிக்கலான்னு சொல்லி புக்க எடுத்து வச்சிருக்கே
செரி நானு அதே தா பண்ணிட்டு இருக்க சரி நா வந்து என்னோடத மொத சொல்றேன் நீ அப்போ ஒன்னோடத சொல்லு ஓகே என்ன ஒர் நிம்ஷோ
ம்
மொதல்ல வந்து ஆ ஃபர்ஸ்ட்டுள்ளத பாத்துக்கோ அதுல என்னன்னா மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் நா எப்படி வந்து புது புது கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் கட்ல புது ப்ராடக்ட் வச்சி ரீச் பண்றங்க அது மூலமா நம்மளோட ஆ ஆ நமக்கு எப்ப நெறய வருமான கெடைக்குது நம்ம நா அத எப்படி வளருது அது மூலமா அதுதா வந்து ஃபர்ஸ்ட்டு ஓகேவா அதுக்கப்பற ரெண்டாவது அது மூலமா ஆ நமக்கு வந்து அ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம பண்றது மூலமா நமக்கு வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு முதல் எப்படி கெடைக் கது அதுக்கப்பற வந்து நம்ம அது மூலமா எவ்ளோ அதிகமா ஃப்ராபிட் ஏர்ன் பண்ணலா ஆ நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பக்ஷன் பண்ண முடியுமா இது வந்து செக் ண்ட் பாயிண்ட் அதுக்கு ஆ தேர்ட் பாயிண்டு ஆ அதே மாரிதா நம்ம நாட்டோட முன்னெச்சர் அதுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணுது இம்போர்ட் எஸ்ப்போர்ட்டு நம்ம நாட்ல உள்ளதா நம்ம வந்தா வேற நாத்துக்கே அ அனுப்பறதுனால நம்ம நாட்ல நெறய வேலை வாய்ப் பு உதவாது கஸ்டமர் சர்வீஸ்சு சேட்டிஸ்பேக்க்ஷன் எல்லா இன்கிரிஸ் ஆது இத வந்து ரெண்டு பாயிண்ட் இப்ப சேத்து சொல்லிட்டே அ ரொம்ப ஈஸியாதா இருக்கு கஷ்டமாலா இல்ல அதுக்கப்பற என்னன்னா நம்ம நாட்ல உள்ள அ நேச்சுரல் ரிசோர்ஸ்ஸு வேலை வாய்ப்பு டெக்னாலஜி அதுக்கப்பற வந்து அத அத வந்து நம்ம வேற நாட்டுக்குட எப்படி அ யூஸ் பண்றோ அது மூலமா எவ்வளவு அதிகமா அத நம்ம பெட்டரா யூஸ் பண்றோங்கறது அடுத்தது அதுக்கப்பற வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம கோப்ப பண்ணிட்டோமா ஆ அது மூலமா நமக்கு வந்து ம் ந நெறய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ஸு மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் ஆக தான்னு பாக்கறது அடுத்தது அதுக்கப்பற வந்து நம்ம நம்மளோட அன்றாத நடைமுறை நம்ம வாழ்க்கை எவ்ளோ முன்னேருது இந்த மாரி வேலை வா ய்ப்பால் வரத நாளா இது அடுத் அடுத்த பாயிண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அ நம்ம நாட்டு ஆம் ஆமா நம்ம நாட்டு கரன்சிக்கு ஈக்குவலா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குதா இந்த ஒரு இது அதுக்கப்பற வந்து ம் ஆ இன்டர்நேஷ னல் ரிலேஷன் இருக்கா மியூச்சுவலா ரெண்டு பேருக்குள்ள போ இது எப்டிருக்கு ரெண்டு கண்ட்ரிஸ்குள்ள உள்ள குரோத் எப்டிருக்கு இதெல்லா அடுத்த பாயிண்ட் அடுத்த கொஸ்டின் நீ சொல்லு
இதெல்லாமே நீயே ப்ரிப்பேர் பண்ணதா
இல்ல நா வந்து ஒனக்கு அ இது வந்து என்னன்னா மொத இம்பார்ட்டன்ஸ் இதுலா நேச்சுரல்ல எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்வோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இத வந்து நம்மளோட நாளைக்கு இன்டர்நெக்கு இது நமக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ள கொஸ்டினால எக்ஸ்
சேரி சேரி நா அடுத்தது சொல்லட்டா
நீ ஆமா
எஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் அது நா சொல்றே ஆ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில நடக்கிற அ செயல்பாடுகாலா பத்தி நம்ம வந்து படிக்கிறது இதுல வந்து என்னன்னா உற்பத்தி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றது நம்ம வித்து கறது அதுக்லாம் வந்து என்னன்னா மார்க்கெட்ல கொண்டு அ குடுக்குறது இத எல்லாமே வந்து நடக்கறதா இந்த பிசினஸ்டேஜி
ஆ
அதுக்கப்புற எக்ஸ்போர்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா ஒரு பொருளை வந்து தயாரிச்சு ஒரு கம்பெனில தயாரிக்காங்கன்னா அது வந்து நம்ம வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறது வந்து இதுதா எக்ஸ்போர்ட் ஸ்டேசு போறோம் நெஸ்ட் வந்து பிசினஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா அ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்றதும் ஃட் பண்றதும் ஏற்றுமதியு இறக்குமதியு சொல்லிட்டு இதுதா நமக்கு இது அதுக்கு அப் நெக்ஸ்டு மல்டிநேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா இது வந்து என்னன்ன எல்லா நாடுகளுக்கு வந்து உற்பத்தி பண்றது
ஆ
குளோபல் பிசினஸ் ஸ்டேஜ் அப்படின்னா ஹ நம்ம வந்து ஒரு ம் இது வந்து என்னன்னா ஒரு ச ஒரு மார்க்கெட்ல மார்க்கெட்ல மட்டு இல்லாம அ உலகத்துக்கே வந்து அ அனுப்புறது பிசினஸ் பண்றது அதுக்கப்புறம் இவளதா
அவ்ளவ்தானா சரி ஆ ஆ அதுக்கப்புற நா வந்து ஆ தயிரு ஆ ஆ மேட்டவது வேணா சொல்ற இல்ல நீ வந்து சொல்லு உங்க வீட்டுல உள்ளதை சொல்லி கொஞ்சம் ஒரே படிப்ப பத்தியே பேசினா அல்லா அல்லா அப்படி இதுக்கப்பம் நம்ம யூஸ் பண்ணோம்னா செமினார் வேன்னா நான் வந்து செமினார் எடுக்கிற மாதிரி இருந்தன்னா நான் வந்து சொல்றே
ஆ
எப்படியோ நான் இது வந்து எக்ஸாமூக் நாளைக்கு காலையில தான் ஏதாவது ரீட் பண்ணி எப்படி எழுதுவேன் எப்பயும் நம்ம என்ன படிச்சாலும் நமக்கு அப்பா என்ன தோணு அதே எழுதுன தா கரெக்டா இருக்கு
அப்படியே ஹெட்டிங் மட்டும் படிப்போ அதுக்கப்புற உள்ள நம்மா எழுதுறது தா எழுத்து
ஆமா நமக்கு ஞாபகம் இருக்க போகுது ஆமா எப்படி பாடிச்சாளு நமக்கு எல்லாம் ம் எங்க எங்க அம்மாட்ட நான் சொன்னே நீ உங்க வீட்டுல சொன்னியா நான் வந்து இப்படி எப்படி சொன்னேன்னா அ சும்மா நாங்க வந்து அ ஆ இப்டினு இல்லை சு நாங்க ஆண்ணுவோம் அப்படின் இருக்குற மாரி சொன்னே ஓகேவா எங்க அம்மா செரி ஓகே ஏ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இதா சொல்லல
உம் நா ஆ சரி ஆ புரிஞ்சுச்சி நானும் எங்க அம்மாட்ட சொல்லுனு ச்ச எங்க அம்மா பாத்துட்டே இருந்தாங்க இனிமே தான் ந சொல்லணு அப்டி ஒன்னு இருக்கு
ஆமா இது எனக்கு தெரிஞ்சு நமக்கு வோ ஆனா எனக்கு இதுக்கு நல்லாருக்கு இது நாம டெய்லி
ஆ ஆ ஒரு இதுக்காகவே ஒரு ஒரு
நம்மளோட டாப்பிக்கு அந்தாத வாழ்க்கைய பத்தி பேசினாலே ஆமா
ஆ ஆ
அண்ணா னு
ம்
கிட்டே சும்மா
ஆமா ஏனா நம்ம
நெனைச்சிருக்கே நானு இப்ப என்னன்னா நாளைக்கு எனக்
இவ அண்ணா ஆ நா முடிச்சுர்வே ஆ பண்ணு
சேரி
வச்சுன் வச்சுக்கோயே நா அந்த குரூப்ல ஆக்டிவாவே இக்க மாட்டே என் அந்த நமக்கு எனக்கு இது யூஸ் பண்ணா டா ஆ சொல்லுங்க
எதுல
இல்லனா புரியல்ல
ஆக்டிவேட் இருக்கு ஆக்டிவேட்டா இருக்க மாட்டேன்னு சொன்னேல்ல
அதுல என் ஜீ வோ
ஆ ஆமா நானு அப்டிதா
அது எப்டின் ஆ அத எடுத்ததந்தா கொஞ்
அவிங்க வந்து டீட்டெல்லா சென்ட் பண்றேன்னு சொன்னாங்க இன்னு சென்ட் பண்ணவே இல்ல
நா கலெக்ட் பண்ணி இந்த மூண் ஸ்கூல் டிடெல் ஸ்லா கலெக்ட் பண்ணிரு
அப்புடியா
ஆ ஆ ஒரு எனக்கு தெர் என்ன இதுன்னு தெர்ல போ ஒரு காலேஜுக் போவே முன் போனாங்களே ஆமா இங்க தா
இல்லை இங்கம் இங்க மழலலா பெய்யல இல்ல மழை பெய்யல
இங்க லைட்டா தூறல் லைட்டா லைட்டா
தூறல் சேரி ஆ நம்ம அப்பற சேரி ஓகே வைக்கிறே
ஆ சேரி